வணக்கம் தோழி
பேசலமா தோழி
ஆ சா பேசலா தோழி
ம் என்ன தோழி என்ன ம் மின்சார சேமித்து சேமிப்பு பத்தி பேசலாமா தோழி
ஆ கண்டிப்பா தோழி பேசலா
ஆமா நீங்க எப்டி தோழி யூஸ் பண்றீங்க வீட்ல எல்லாமே எரிவாய்கு எப்டி யூஸ் பண்றீங்க நீங்க அ என்னாச்சு உம்ம ம் சொல்லுங்க தோழி
நம்ம ஏ ஆ கேக்குது எல்லா விஷ்யத்திலைமே நம்ப சிக்கனமா தா இருப்போ தோழி ஏ ஆமா அது பணமா இருந்தாலு செரி வ அது உணவுப் பொருளா இருந்தாலு செரி ஆ என்ன ஒன்னு நாளு நம்ம வந்து சிக்கனமா தா பயன்படுத்துவோ இதுல கரண்ட்ல சொல்லவே வேண்டா ஆ இப்பருக்க காலகட்டத்துல நம்ம வந்து ம் அ எரிவாய கொஞ்ச சிக்கனமா தா இருக்கணு தோழி ஆமா
ஆமா தோழி
நம்ம இருக்குற மாரி நம்ம பசங்க இருக்காங்க அப்டின்னாக்கா அது கெடையவே கெடையாது
ஆமா தோழி நம்ம பேசுறதுக்கு அப்படியே அவ்ங்க இது ஆப்போசிட்டு தான் பே பேசுவாங்க தோழி ஆமா எதிர்மறையா பேசுவாங்க தோழி நம்ம எல்லாமே சேமிப்பு சேமிப்புன் சொல்லி பாத்து பாத்து யூஸ் பண்ணுவோந் தோழி எல்லாமே பாத்து பாத்து சிக்கனமா யூஸ் பண்ணுவோ அது நம்ம இருக்க வீட்ல பா பாப்பாலா என்ன யூஸ் பண்றாங்க அப்டியே அலட்சியமா இருக்கிறது அப்டியே அஃப சுவிட்சுலா அப்டியே ஆன்ல வச்சுட்டு ஃபேன் அப்டியே ஓடட்டுன் சொல்லி விட்டுட்றது ஏசிய ஓட விட் ட்றது அப்டியே வெளில வெளில போனா ஆஃப் பண்றது இல்ல தோழி பாத்ரூம் போனா சுவிச் ஆஃப் பண்றதில்ல அந்த மாதிரிதா எல்லாமே பயன்படுத்துறாங்க நம்ம யோஸ்ச்சு யோஸ்ச்சு பாத்து பாத்து அ எல்லாத்துலயுஸ் ஆஃப் பண்ணி பண்ணி எல்லாத்துலயு நம்ம சிக்கன பாக்குறோ ம் பசங்க வந்து அது அப்படியே எதிர்மாறா ங்க எல்லாத்துலயு அலச்சியமா இருக்கிறத்தா இப்போ
கண்டிப்பா தோழி அ இப்ப என் பையன்ல ரெண்டு பையன் ரெண்டு பையன் ஒரு பையன் கொஞ்சம் முடியாத பையன் மாற்றுத்திறனாளி அந்த பையன் கரெக்டா பஞ்சுவாலிட்டியா இருப்பாரு என்ன ஒரு பொருள் போட்டாலும் லைட்டா இருக்கட்டும் பேன்அ இருக்கட்டும் அதை போட்டுட்டா வெளியில நான் போய் உட்கார போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனே வந்து ஆப் பண்ணிட்டு தா போய் உள்ள உட்காருவாப்புல இதே சின்னப்பையன் அப்படியே ஆப்போசிட் ஒரு பாத்ரூம் போனா கூட லைட்ட போட்டுட்டு அவர் வந்துருவாரு அப்படியே இதை நாம் போய் ஐயோ லைட் எரியுதே அப்ப நமக்கு தானே கரண்ட் பில்லு கூட வரும் நம்ம சாப்பிடாம கொள்ளாம அவங்கள்ட கொண்டு போய் நம்ம ஒப்படைக்கிறோமே முன்னாடி இருந்த யூனிட்டுக்கு இப்ப இருக்கிற யூனிட்டுக்கு அவ்ளோ ஒரு வித்தியாச இருக்
ஆமா தோழி கொஞ்சம் கொஞ்சம் வின்னு யூனிட்டுக்கே ஆமா தோழி ஒரு அஞ்சு யூனிட்டுக்கு மேல கொஞ்சம் ஓட்டிட்டா அப்படியே அது ஆறு யூனிட்க்கு மாறிடுது அப்படியே ஏழு யூனிட் எட்டு ட்டு யூனிட் சொல்லி அப்படியே அது மாறிட்டே போது ஒரு டூ ஹண்ட்ரட் யூனிட்டுக்கு அப் அப்புறமா அது அதோட காஸ்ட்டு சார்ஜ் தண்ணியா போயிட்டே இருக்குது
கண்டிப்பா தோழி இப்ப நாங்க ஒரு அ ஹவுஸ்க்கு ஆறுநூறு எழுநூறு அ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கட்டிகிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைய சூழ் சூழ்நிலைக்கு நாங்க மூவாயியிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா கட்ட வேண்டியாதா இருக்கு ஏசிஓடுது ந்து பிரிட்ஜூக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே அவ்வளோ அமௌண்ட் நான் தம்பிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் வெளியே வந்துட்டீங்கன்னா தயவு செய்து எல்லாத்தையு ஆப் பண்ணிட்டு வாங்க அ இதே ஒரு வேவு ஊருக்குப்போறோ வெளியூருக்கு போனான்னு தயவுசெய்து மெயினையு ஆப் பண்ணிருங்க வேண்டா
ஆமா தோழி இப்போ எப்படி இருக்குன்னா பசங்கல்லாம் ஏசி ஆப் பண்ணா அதோட ட்ரிப்பர் ஆப் பண்றது இல்லை அது வந்து ஒன்னும் இல்லை அது போகாது ஒன்னும் கரண்ட் நம்ம சொன்னா கூட அதுலயும் போகுதுப்பா சொன்னப்புரிஞ்சுக்க மாட்டறாங்க பசங்க அதெல்லா ஒன்னு இல்லா அதெல்லா போகாதுன்னு சொல்லி நம்மளுக்கே ஒரு அறிகுரை சொல்றாங்க அவுங்க நம்ம சொல்றதுக்கு அப்படியே எதிர்மாறா அவுங்களோட ஒரே தனியா இருக்குது
ரெண்டு பேத்தட்டுக் கேட்டேன் தோழி அந்த ஏசிய நம்ம தான் ஆப் பண்றோமே இந்த இதை ஆப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன் ஒரு சிலர் ஆமா நீங்க ஆப் பண்ணி வைங்க உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொலி சொல்றாங்க அ அதுலயும் கரண்ட்டு உங்களுக்கு போய் போயிட்டு தான் இருக்கும் அப்படின்னு ஆனா இன்னொரு எலக்ட்சன் ஒருத்தவர்டா நான் கேட்டே இல்லை இல்லை நீங்கள் இப்போ ப்ரிட்ஜ் எப்படி ஓடிட்டு இருக்குது அது மாதிரி இது வந்து இப்படியே போயிட்டு இருக்கணும் நீங்க ஆன் பாஸ் ரிமோட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா அதுல ஆன் பண்ணி ஆப் பண்ணீங்கனாலே போதும் அ நீங்க போய் அந்த சுவிட்ச்ச ஆப் பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது அப்படின்னு ஒரு எலக்ட்ரிஷியன் சொல்றாரு
எ ஆமா தோழி இதுல நம்மளுக்கே என்ன புரிய மாட்டேங்கு இதுக்கு இது சரியா அதுலாதா இதுல இது சரியாதுனா சொல்லி நம்ம ரெண்டு இதுலயும்
முன்ன நம்ம அம்மாக்கள்ல்லாம் முன்னாடி என்ன பண்ணாங்க கிரைண்ட கிடல மாவு போடுறதுக்கு பதிலா அம்மிக்கல்லையு ஆட்டுக்கல்லையு அரைச்சுட்டு இருந்தாங்க ஆனா இப்ப நம்ம வந்து அ மிக்சியில போட்டுட்டு இருக்கோ ஆமா அதுவு ஒரு மோட்டர் இது தானே அதனால அதுலயும் கரண்ட்ழுக்கும் கூடது இப்ப அதையமே நம்ம சிக்கனப்படுத்துறக்கு என்ன பண்றோம் கிரைண்டர் கூட யூஸ் பண்ணாம இப்ப பாக்கெட்ல் மாவு வாங்கிட்டு வந்து ஊத வேண்டியத இருக்குது அப்ப அதுல ஒரு கரண்ட் பில் கம்மி ஆகும்ல
ஆமா அது நம்ம அப்படி யோசிக்கிறோம் தோழி ஆனா அத விட நம்மளுக்கு அத டெய்லி வாங்கற மாவுக்கு தணி காசு அதிகமா போயிடு தோழி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வீட்டுல எப்படி போடுவேன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஊற வச்சுட்டு ஒரு அரைச்சி வச்சன மாவு ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு வரும் அது உங்களுக்கு ஒரு அரைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன அது மிக்சிலயே அரைச்சிருவேன் அது அறச்சுட்டேன்னா ஒரு என்ன சொல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல ஒரு இருபது நிமிஷத்துல அது அரிச்சு முஞ்சிடும்
ம்
நம்ம வெளியில வாங்க னா அது ஒரு தடவை வாங்கனா கொஞ்ச மாவு வாங்கனா ஒரு நாலு பேர் சா ப்பறதுக்கு மாவு வாங்கணும்னா இப்ப முப்பது ரூபா தோழி ஆமா தோழி முப்பது ரூபா நான் முப்பது ரூபா முப்பது ரூபா சொல்லி ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு நாங்க எவ்வளவு செலவு பண்றோம் நம்ம நூத்தி இருபது ரூபா கிட்ட வந்துருது தோழி அதுவே உங்களுக்கு அதை நம்ம மிக்சில போட்டு அரைச்சுகி தான் எனக்கு நல்லது தான் தோணுது தோழி எனக்கு அவ்வளவா யூனிட் அப் அப்ப போகும்ன்னு சொல்லி எனக்கு அப்படி தோண மாட்டேங்குது அது ஆமா அது டெய்லி போய் வாங்கணு அவங்க எப்படி அரைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் சுத்தமா பண்றாங்களா இல்லையான்னு சொல்லி அது அதுல சில டைம்ல நல்லா வருது தோசை சில டைம்ல இட்லி நல்லா வருது வராது அதுல கட்டி கட்டியா வந்துரு நம்ம வீட்ல செஞ்சா அது ஒரே மாதிரி அது அப்படியே வந்துரு இட்லி போட்டா அது அப்படியே குஷ்பு இட்லி மாதிரி ந நல்லா மெது மெதுன்னு இட்லி வரு தோசை நல்லா முறுக்கலா வரு அ அப்படி செஞ்சு அது சுவை புடிச்சிச்சுன்னா நம்ம ளுக்கு ஆமா புடிச்சிச்சுன்னா நம்ம வெளி மாவுல்லா அது புடிக்க மாட்டேங்குது அது புடிப்பு அந்த வாங்கின நாளைக்கே அந்த புளிப்பு இல் அதுல வருது அவங்க மிக்ஸ் பண்ற அந்த சோடானாலோ என்ன தெரில
ம் அன்னைக்கே புளிப்பு இல்ல இல்லைங்க தோழி அவங்க வந்து அந்த கிரைண்டரை வந்து கழுவ மாட்டாங்களா தோழி ஆமா அந்த புளிப்பு தன்மை அதனாலதான் இருக்குமா உடனே ஆட்டி உடனே அவங்களுக்கு மாவு மாவு நம் பேக்கெட் போட்டு கொடுக்கறதுனால அதனால தான் அவங்க வந்து கிரைண்டரை கழுுவ மாட்டாங்கள ரெண்ட் நாளைக்
அப்போ நம்மளுக்கு சுத்தம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நம்ம அதுலயே யோசிச்சுிக்கணு தோழி நம் நம்மளுக்கு நம்ம பாத்து வீட்ல பாத்துபாத்து சுத்தமா பண்றது அவ வெளியில போனா அது எல்லாமே நம்மளுக்கு சு
சுத்தம் கடையாது நம்ம கரண்ட் பிரச்சனையை நம்ம இங்கிட் பாத்தோம்னாக்க அது அங்கிட்டு நம்ம ஆஸ்பத்திரிக்கு கொடுக்
ஆமா ஆஸ்பத்திரிக்கு கொஞ்ச இங்க நம்ம வந்து கரண்ட்டு அ கொஞ்ச அலட்சியம் கொஞ்ச வேணா அறுக்க வேணாம் கொஞ்ச எதுக்கு வேஸ்ட்டா ரொம்ப இது பண்ணிக்கிட்டுன்னு சொல்லி நம்ம யோசிச்சா போற சைட்ல நம்ம போய் ஆ மருத்துவத்துக்கு எல்லாமே செலவு பண்ற மாதிரி இருக்கு
கண்டிப்பா தோழி முன்னாடிய எல்லா தோழி கரண்ட் கரண்ட்டக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து ஒரு நூறு யூனிட்டுக்கு இவ்வளவுதான் இருக்கு அப்படின்றது இப்ப அதுக்கெல்லா எப்படி கனெக்ட் பண்றாங்க அது எதை தாண்டி போய்கிட்டு இருக்குது ஒண்ணுமே நமக்கு தெரிய மாட்டேங்கது அவங்க வந்து குறிக்கிறாங்க நந் அமௌண்ட் சொல்றாங்க நம்ம கொடுக்குறோ அவ்வளவுதா இதை பத்தி டீட்டெயில் நமக்கு அதல்லா எதுவுமே தெரிய மாட்டேங்ககுது முன்னாடியெல்லா அப்படி கடையாது உங்களுக்கு இவ்ளோ ஓடிருக்கு அவ்லோ ஓடிருக்கு இ்வளோ ஒரு யூனிட்டுக்கு நாங்கள் இவ்லோ காசு வாங்குறோ அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவா இருந்துச்சு இப்பல்லா அந்த தெளிவு எதுமே கெடையாது அப்ப
ஒன்னு தெளிவில அவங்க சொல்றதா நாம ஆமா ஒன் சொல்றது நாங் கட்டிட்டு போயிட்டே இருக்கோ இப்போ என்ன சொல்றது முன்னால போய் கட்டுற மாதிரியு இல்ல
ஆ இப்ப ஆன்லைன்லயே அதையு பண்ண சொல்றாங்க ஆமா தோழி ஆமா தோழி எப் ப்ப நம்ம எவ்வளதா பயன்பாட் ட வந்து கம்மி பண்ணுனாலு ஆனா அவங்க சொல்ற அமௌண்ட் தா நம் குடுக் கற மாரி இருக்குது
ம் ஆ இதுல இப்ப இருக்கிற சூழ்நெல துக்கு நமக்கு வ வீட்ல டெய்லி வந்து இந்த லைட் ஓடிட்டே இரு க்கிற மாதிரிதா இருக்கு மொதலல்லா உங்களுக்கு கொஞ்சோ வெள்ளந்து வெயில் உள்ள வ ரு உங்களுக்கு வீட்டுல்லா காலில ஜன்னல் தொறஞ்சா எல்லா வீட்டு அப் ப வெளிச்சமா இருக்கு காத்து இருக்கு வெளி ச்சோ இருக்கு காலை டைம்ல மோஸ்ட்லி வந்து அவங்க ஃபேனு லைட்லா போடவே மாட் டாங்க ஊர் சைடலனா உங்களுக்கு இங்க இப்போ எப்டி இரு க்குனா லைட்டு ஃபேனு போடலன்னா வீட்டு உள்ள உக் கார முடியாது நீங்க வெளியில ஓ டிருவீங்க வெளியில ஓடுருவீங்க அப்படே இருட்டுனா இருட்டு அப் பிடி இருட்டு இருக்குது வீட்ல லைட் போடலனா
பா வாழவே முடியா இருக்
ஆ மின்சாரோ ரொம்ப அத்தியாவசமா இப்போ இருக்கு தோழி இப்போ மி மின்சாரோ கொஞ்ச நேர இல்லன்னா நம்ம இரவில எப்போ இரு க்க சொல்லிருது இரவுல இப்போ ஒரு நாலு என்ன சொல்றது முந்துன வாரோ லா நாலு நாள் இரவுல கரண்ட் போயிடுச்சு அந்த இரவு கரண்ட் எல்லாம் ம தூக்க இல்லாம காலையில நேரத்துல ரொம்ப கஸ்டோ ராத்திரி பன்னெண்டு ஒன்னு மணி வரைக்கு கரண்ட் இல்லாம இருந்தது தோழி அது ரொம்ப கஷ்டமா கரண்ட்டுக்கு நம்ம என்ஸ் சொல்றது மின்சாரத்துக்கு எவ்ளோ அப் நாங்க அடிமையா இருக்கோனு சொல்லி அப்பதா புரிஞ்சுக்க முடியுது ஒரு ஒன் அவர் ஒன் அவர் ரெண்டு அவர் அது கரண்ட் இல்லன்னா மின்சார இல்லன்னா நம்ம ரொம்ப அப்டியே தவிச்சு போயி்ட்றோ காத்து இல்லாம அ வெ வெளிச்சோ இல்லாம அப்படியே அ னழிழந்து வெக்க
நம்ம கூட பரவால தோழி இந்த வயசானவங்களோ இந்த கொழந்தைங்களோ எவ்வளோ கஷ்டோ எவ்வளோ செரமப்படுவாங்க அப்ப அதெல்லா
ஆமாமா நீங்க கோ வேசானங்களாவது கொஞ்சோ சமாளிச்சு க்றாங்க இந்த ம் சின்ன பசங்க அப்படியே என்ன சொல்றது அது வெக்கத்துல முடியெல்லா அப்படியே நெஞ்சிருது அவங்களது கொஞ்ச நேரோ ஃபேன் இல்லாம ஏசி இல்லாம உக்கார முடில அப்படே நம் அவங்க என்ன சொல்றது அவங்க இதாகறதுன் சொல்லி எங்களே போட்டு அப்படியே என்ன சொல்றது அவங்க அழுது அழுதியே நம்மள என்ன சொல்றது ரொம்ப
அதோட தாக்க அவங்களால தாங்க முடியலல்ல தோழி அது அப்பற அவங்க எப்டி வெளி ப்படுத்துவாங்க அ இது மூலியுந்தா நம்மள கொஞ்சோ இது பண்ணி ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சூழல நம்ம வந்துட்டோ இயற்கை காத்த விட்டுட்டு இப்ப செயற்கை காத் த்துல நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோ அப்டிங்கிறது நம்மளு அத பிள்ளைங்களையு அப்டியே க கொண்டு வந்துட்டோ நம்ப இப்ப திடீர்னு ஒரு நாள் இல்லன்னா அதுங்க ஏத்துக்கோங்களா ஏ த்துக்கவே மாட்டாங்க எங்களுக்கு அது வேணு அப்டின்னும்போது நம்ம எவ் வளோ மின்சாரோ வந்தாலு அப்ப தா கட்டி தா ஆகணு நம்ம அந்த இதுக்கு சூழலுக் கு வந்துட்டோ
ஆமா தோழி ஆஸ் ஆமா தோழி சரி தோழி நமளோட ஆ பேசுனது உங்களோட பேசுனது ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருந்துது தோழி மீண்டும் பேசலாம் தோழி வணக்க நன்றி வணக்கம் ம்